தோழி
நானு ம் ம் ம் ஓகே உக்காந்து நீங்க தோழி
நானும் தா தோழி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடங்களிலும் வர பதிவுகளை பார்த்து கொண்டு என்னுடைய பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறேன் தோழி அப்படி நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் சிறுவயதிற பாத்த ஒரு பொம்மை படம் வந்தது தொழி அதை பத்தி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தோழி ஆ எவ்வளவு அழகான நாட் எவ்வளவு அழகாக அந்த நாட்கள் எல்லாம் கழித்திருக்கிரோம் நமக்கு எதுவும் அறியாமல் நமக்கு புடி த்தமான அந்த அ படங்களை பார்த்து நம்ம வளந்திரு இருக்கிரோம் என்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப மிழ்ச்சியாக உள்ளது தோழி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தோழி
மிகவும் நன்றாக சொன்னிர்கள் நானும் என்னுடைய சிறிய வயதில் எங்க நான் நான் பள்ளி பள்ளி பள்ளி விட்டு வீட் வீக்கு வீட்டுக்கு வந்தேனும் இல்யோ முதல்யில் தடிவமான முதலில் போட்டுவிட்டு பொம்மை பாடங்களை பார்கு உக்காந்துருப்பேன் தோழி அந்த நாட்கள் நாம் எப்பொழுது திரும்பிய எப்பவும் வர் வ வருவதே இல்லை தோழி
ஆமாம் துடி நீங்கள் என் நீங்கள் சிறு வயதில் தான் பார்த்தீங்கள் நான் தற்பொழுதும் பார்க்கும் பழ கம் முண்டு தோழி எனக்கு இந்தந்த நேரங்களில் இந்தந்த பொமைப்பு படங்கள் போடுவார்கள் என்று முன்பதாகவே அறிந்து அந்தந்த நேரங்களில் சரியாக போய் தொலைக்க காட்சியின் முன்பதாக ஒக்காந்து அந்தந்த கா பொம்மை படங்களை பார்த்து கொண்டுமகிழ்ரவேன் தோழி நான்
தோழி நம் இருவருக்கும் இதில் சரியாக ஒத்து போகிறது நானும் இந்நாள் வரை அ அ அ அ சொல் பொம் பொம்மைப்படங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தோழி
ஆமாம் தோழி ம் நானும் அதேதான் தோழி அதே மாரி உங்களுக்கு சிறு வயதில் நீங்க பாார்த்ததில் ரொம்ப பிடித்தமான பொம்மை படம் எது தோழி
அ தோழி நான் விரும்பி பார்ப்பது என்று கூறினால் முத லில் உங்களுக்கு அ அ சோட்டா பீம் இருந்தது தெரியுமா தோழி சோட்டா பீம், நிஞ்சா ஹட்டோரி, டோரே மான் இவை டோராபுஜ்ஜி இவை இவை எல்லாம் நான் விரும்பி பார்த்த பொம்மைப்படங்கள் ஆகும் தோழி. நீங்கள் தோழி
நானும்தான் தோழி ஆ சிந்து பாத்தும் அதான் தோழி நானும் சொல்லலாம் என்று வருகிறேன். சிந்து பாத்தும் அற்புதம் தீவும், சோட்டாபீம் டோரேமான் இது போன்ற கார்ட்டூன் திரைப்படங்களைதான் தோழி நானும் பார்ப்பேன்.
அதுதான் தோழி அ நம் நாம் அஹ சிறிய வயதில் அதை பார்க்கின்ற பொழுது நம் நான் நான் நினை ப்பே என்றால் நான் அந்த ஒரு அ கதாபாத்திரமாகவே மாறி விடுவேன். நான் அந்த இடத்தில் இருந்தால் என்ன பண் பண்ணிருப்பேன் அதை பண்ணிருப்பேன் நான் தான் சோட்டாபீம் என்று நினைத் து கொள்வேன். நான் தான் சுட்டி சுக்கி என்று நினைத்துக் கொள்வேன். நீங்களும் அப்படி நினைத்துக் கொள்விர்களா தோழி?
நானும் நினைத்துக் கொள்வேன் தோழி. அதுக்கு நீங்கள் என்றால் இதுதான் தன்னை தானாக நினைத்துக் கொள்வீர்கள். நான் அதுக்கும் மேல சென்று எப்படி இந்த தொலைக்காட்சியில் உள்ள போய் நடிக்கிறார் களோ ஒருவேளை தொலைக்காட்சிக்கு பின்னாடி இருந்து நடிக்கிறார்களோ என்று சிந்தித்து தொலைக்காட்சிக்கு பின்னாடி எல்லாம் சென்று போய் பார்த்திருக்கிறேன் தோழி எப்டி இந்த பொம்மைப்படங்கள் வந்து வருகிறது எப்டி இந்த தொலைக்காட்சிக்குள்ள அங்க இருக் க்குறாங்க என்று நினைத்து தொலைக்காட்சிக்கு பின்னாடி போய் ஏதாச்சும் பொம்மை இருக்கான்னு பாத்த நாட்கள்லாம் உண்டு தோழி அதை நினைத்தால் எனக்கு சிரிப்பாக உள்ளது இப் கூட
அதேதா தோழி நானு நா என்ன செய்வேன் என்றால் நான் பார்க்கின்ற போதெல்லாம் நான் நினை நான் நினைக்க நினைக்கும் நாட்கள் உண்டு இப்பொழுதும் நான் நினைக்கிறேன் எனக்கு நீங் அட்டோரி போன்று ஒரு நண்பன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் டோரேமான் போன்று ஒரு நண்பன் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அ நா நம்மளுக்கு எப்போது வேண்டுமானால் அந்த அந்த கதவை பயன்படுத்தி நாம் எங்கு செல் வேண்டுமோ அங்கு சென்று விடலாம் அல்லவா தோழி ஆனால் அதை இப்ப நினைத்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது அது எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நடக்க நடக்க முடியாத ஒரு காட்சி
யாக
நிகழ்வு ஆனால் என் மனது அதைதான் எப்போதும் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது வரைக்கும் நான் அ சிந்திப்பது உண்டு நான் என்னிடம் ஒரு டோரேமானோ இல்ல அட்டோரியோ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைப்பேன் தோழி
நானும் நினை நினைத்திருக்கிறேன் தோழி
அதுதான் தோழி செரி நீங்கள் இப்போ தற்காலெ நாம் நாம் சிறு வயதாக இருக்கும்போது இத்தகைய திரை அ புகைப்படங்கள் போட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தற்கால குழந்தைகள் பார்க்கும் பொம்மை படங்கள் எதாச்சு ச்சு நீங்கள் பார்ப்பதுண்டா தோழி
தற்காலி தற்பொழுது போடும் அ பொம்மைப்படங்கள் எதுவும் நான் விருந்தி விரும்பி பார்ப்பதில்லை தோழி நான் வந்து
பார்க்காத தோழி எடுத்துக்காட்டாக லிட் லிட்டில் கிருஷ்ணா, பினாக்கி, இந்த பூத் பம் அத்
அ அது பாப்பே தோழி பினாக்கி பாப்பே தோழி மிச்சபடி ரொம்ப இப்போ இப்ப இந்த காலகட்டங்கள்ல போட்ற பொம்மைப்படலா நான் விரும்பி விரும்பி விரும்பி பார்ப்பதில்லை. ஏ தம்பி ஒருத்தெ இருக்கா தோழி என்னுடைய இப்பதா வந்து அவெ இரண்டாம் வகுப்பு வகுப்பு படிக்கிறான் அவன் பார்ப்பான் அ அவன் பார்க்கும் பொழுது நான் கூட வந்து பார்த்ததி தான் எனக்கு இந்த பினாக்கி பூத் பந்து இதெல்லாம் தெரிந்து கொண்ட தோழி. அந்த பினாக்கி மட்டு பார்ப்பேன் தோழி மிச்சபடி வேற எதுவும் பார் பார்க்க மாட்டேன் ஆனால் எந்தெந்த எந்தெந்த அ நேரங்களில் எந்தெந்த கா திரைப்படங்கள் எனக்கு புடிச்ச அ பொம்மைப்படங்கள் போடா போடுவாங்கள் என்று அறிந்து முன்பதாகவே போய் தொலைக்காட்சி முன்னாடி உக்காந்துட்டு அந்த அ பொம்மைப்படங்கள் எல்லா பார்ப்பேன் ஆனாலு அது பழைய பொம்மைப்படங்கள் தான் அதையும் திரும்பி திரும்பி பார்ப்பதற்காக உக்காந்திருப்பேன் தோழி இந்த டு அ நிஞ்சா ஹட்டூரி என்று சொல்வார்கள் அல்லவா அது வந்து போட்டப்ப போட்ட நிகழ்வுகளை போட்டு போட்டு காட்டுவார்கள் அதையும் நான் உக்காந்து பார்த்ததையே திருப்பி திருப்பி பார்த்துக் கொண்டிருப்பேன் தோழி அவ்வோ புடிக்கும் எனக்கு
அதுதான் தோழி நான் இப்போது சிந்தித்து பார்த்தே பார்க்க அ நான் அ பள்ளிய விட்டு வீடு திரும்போ வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ந்த பிறகு நான் என்னுடைய ஆடைகள் எல்லாம் மாற்றிவிட்டு அந்த அந்தலை அந்த தோழி அந்த அ பொம்மைப்படங்களைப் பார்க்க உட்கார்வேன் அப்பொழுது என் அம்மா என்ன பண்ணுவார்கள் என்றால் இந்த பா பால் இருக்குதுதல்லவா தோழி இந்த பாலில் இந்த மேரி கோல்ட் பிஸ்கட் இருக்குது அல்லவா தோழி அந்த மேரி கோல்ட் பிஸ்கட்டை அந்த பாலியல் போட்டு அ நன்றாக அ நன்றாக மசித் தருவார்கள் அதை பாலோடு வைத்து அதை அப்டியே அள்ளி சாப்பிட்டுக் கொண்டு அந்த நிஷ்சா ஹட்டோரியோ இல்ல சோட்டாபி பிமையோ முக்கவாசி நேரத்தில் நிஷ்சா ஹட்டோரிகள் நிஷ்சா ஹட்டோரி தான் போய்கொண்டிருக்கும் தோழி அ அதை பார்த்துக்‌ கொண்டே நான் அதை சாப்பிடுவேன் நான் பால் சாப்பிடும் குழந்தை அல்ல எனக்கு பால் பிடிக்காது ஆனால் அதை பார்த்துக் கொண்டே அந்த அந்த அந்த பிஸ்கெட்டோடு அந்த பாலை நான் சாப்பிடும்போது அம் அவ்வளவு அறு அருமையாக இருக்கும் அந்த நாட்கள் இப்பொழுது நான் நினைத்து பார்த்தால் எனக்கு மிகவும் அ மன சுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு தோழி
ஆம் தோழி நீங்கள் இப்ப சொல்கிறீர்கள் அல்லவா இந்த மாரி நான் சாப்பிட்டுருக்கேன் இது போன்ற எனக்கும் நிகழ்வு உண்டு அக்காலகட்டங்களில் வந்து இந்த குளிர்பானங்கள் வந்த புதுசு ஓகே வா ம் சரியா அந்த குளிர்பானங்கள் வாங்கினால் உங்களுக்கு புடித்த ஏதோ ஒரு தின்பண்டம் வந்து உங்களுக்கு இலவசமாக தருவார்கள் உங்களுக்கு குர்கரே என்று ஒரு தின்பண்ட ண்டம் தெரியும் அல்லவா அந்த குறி்பா அந்த தின்பண்டம் வந்து ஒரு குளிர்பானம் வாங்கினால் மிக பெரிய ம் இிரண்டா அந்த குளிர்பானம் வாங்கினால் பெரிய ஆ தின்பண்டம் வந்து தருவாங்க தோழி அத வந்து நானும் என் தங்கையும் பார்த்து கொண்டே சாப்பிடும்பொழுது சந்தோஷமாக இருக்கும் தோழி
ம் அப்படிதான் தோழி எனக்கும் இருக்கும் அதை விடுங்கள் ஆ அப்போழுது நாம் படிக்கும்பொழுது நம்மளுக்கு புடித்த இந்த புகைப்படங்களை வைத்து இந்த நோட் புக்குகளோ ஆ இல்லையாவது அந்த ஆ நம்மளுடைய ம்ம்ங்களோ இல்ல வந்து நம் புத்தகங்களில் ஒட்டும் அந்த லேபிள் என்று கூறுவார் ல்லவா அதுவு எல்லாமே நான் சிறு வயது படிக்கும்பொழுது நெஞ்சாட்டுரி தான் வேண்டும் பார்பிகள் தான் வேண்டும் என்று நான் அடம் பிடித்த காட்கள் நாட்கள் எல்லாம் உண்டு பார்பி நான் சொல்ல மறந்திருக்கேன் தோழி பார்பி பார்பீர்களா
ம் நான் பாார்த்திருக்கே திரைப்படம் திரைப்படமாக போடுவார்கள் அதுவும் ரொம்ப நன்மையாக நன்றாக இருக்
நீங்கள் இதை கேட்கவில்லையே நான் நான் பா நான் அப்பொழுது சிறிய வயது நான் பார்ப்பதில் நீங்கள் ஆச்சரியம்ப்படமாட்டீர்கள் ஆனால் என் என் அன்னையார் என் அன்னையார் உக்காந்தூ என் கூட பார்த்து இருக்கிறார்கள் தோழி அதை நீங்கள் அதை நம்புவீர்களா இப்பொழுது சொன்னால் இப்போது சொன்னால் கூட எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என் அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி ஊட்டி கொண்டே இரு ஊட்டிக்கொண்டிருக்கும் போது அந்த பார்பியை பார்த்து கொண்டே இருப்பாள் இப்போது வரைக்கும் அவள் கேட்கிராள் அந்த ப பார்பி எங்கதான் போச்சு அந்த பார்பி திரைப்படத்தை போடவே மாட்
ஆமாம் தோழி எனக்கும் ரொம்ப பிடித்த ஒரு திரை படம்தான் அது ஒரு ஒரு நிகழ்வுகளும் போடுவார்கள் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் தோழி அதை விடுங்கள் என் பள்ளி படிக்கும் காலங்களில் வந்து என்னுடைய பள்ளி வந்து என் வீட்டிற்கு வந்து மிக த அருகாமைல் இருக்கும் தோழி அப்போ வந்தூ உணவு அருந்து வக அருந்துவதற்காக வீட்டிற்கு வருவேன் தோழி வந்ததும் என்ன செய்வார்கள் என் தாயார் வந்து ரசம் சாதமும் ம் கூட வந்து ஒரு முட்ட ஆம்லெ ஆ முட்ட பொரியலும் வைத்து நல்லா அந்த டோரா பூஜிய பாத்துக்கொண்டே சாப்பிட்டு பொறுமையாக சாப்பிட்டு அவசர அவசரமாக லெ லேட்டாக பரபரப்பாக பெலம்பிஸ் ஒன்னெல் வந்து விட்டது தோழி
தோழி நீங்கள் சொல்லும் போது எ அந்த காட்சிகள் எல்லாம் என் கண்முன் வந்து நிற்கிறது தோழி இவ்வா று நம் நம்மளுடைய சிறு வயதுல எவ்வாறு நம் ஆ நாம் அதை ரசித்து நாம் ஆ வா என்று நினைத் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக ஆனா இப்பொழுது இருக்கும் அ குழந்தைகளுக்கு இதைப் பற்றிய எல்லாம் என்ன என்னவென்று தெரியாது தோழி ஏன்னால் அவர்கள் அப் அப்போழுது நம் நம்மிடம் அழைபேசியோ இல்ல தொலைபேசியோ எதுவும் இல்லை நா ஆம் நாம் காண்பது வந்து வெறும் இந்த தொலைக்காட்சி மூலம் தான் நாம் காண்கிறோம் ஆனால் இப் இப்போ இருக்கும் குழந்தைகள் இந்த பொம்மை படத்தை கூட பார்க்காமல் இந்த வலைத்தளங்கள் சமூக வலைதளங்கள் இல்ல வலைதளங்களில் வரும் இந்த அ ஐ ஒன்னு கூறுவார்கள் தாஹ்ட்ஸ் என்று கூறுவார்காலே தோழி இவ்வாறு இதை பார்ட்டு கொண்டு து தன்னோட நாட்கள் அவர்கள் கழகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நாம் பெற்ற இன்பம் எப் அ எப்பொழுதும் பெற மாட்டர்கள் என்று நான் கூறுகிறேன் தோழி
ஆமாம் தோழி ரொம்ப ரொம்ப சரியாக சொன்னீங்க தோழி அதான் நானும் சொல்கிறேன் இக்கால கட்ட பிள்ளை கள் வந்து ரொம்ப எல் பேசிக்கும் அலை பேசிக்கும் ரொம்ப வந்து ஈடுபட்டு தன்னுடைய நேரங்கள அதுவே செ அதிலே செலவு செய்கிறார்கள் ஆனால் நாம்பல் வந்து நம் திற வயதிற்க கும்போது நாமல் செல்பேசி அலைப்பேசி இல்லாமல் தொலைக்காட்சிகளுக்கு ஈடுபடுத்தி அதிலே மூழ்கிக் கொண்டு நம் ஆனதில் இருந்தோம் தோழி அதை நினைத்தால் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது இப்பொழுதும்
ஆமாம் தோழி நான் இப்போது உப் பேசுன பேசுனதில் எனக்கு முக பழத்திற்கு பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டிவிட்டத அதுவும் நா நமக்கு குடுத்த அ நேரம் முடிவடைந்துவிட்டது தோழி மீண்டும் நம்ம ஒரு அழைப்பில் சந்திப்போம் தோழி
நன்றி தோழி ரொம்ப அழகாக பஸ்னீங்க தோழி